எப்படி இருக்கறீங்க
நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஆஹ் நல்லா இருக்கே நீ எப்படி இருக்கீங்க சாப்ப
உம் வீடல எல்லரும் நல்லா இருக்காங்களா
ஆஹ் எல்லாரும் நல்லா இருக்காங்க உங்க வீட்டு்ல
ஆஹ் எல்லாம் நல்லா இருக்காங்க வெயில் தான்
ஆமா இங்கேயும் வெயில் தான் ரெண்டு நாளா மட்டும் மழ பெய்து ஆஹ் பரவாயில்ல திடீர்னு முன்னானேத்து ஒரு மாதிரி மூச்சு விட முடியாமடி ஆயிடுச்சு அப்புறமா என்ன என்னன்னு தெரியல அப்புறம் அதா பேனிட்க் ஆட்டாக் சொல்லுவாங்கல்ல கேள்விப்பட்டிருக் பாத்தீங்களா
அப்படியா அப்படிய எனக்கு ஏ தெரியலே
அப்படிங்களா அது வந்து சொல்லுவாங்க ஒரு பனிக் அட்டாக் அப்படின்னு அது எப்படின்னா நம்மளுக்கு வந்து பீத் மூ மூச்சு விடவே முடியாது சுத்தமா மூச்சு விட முடியாது நெஞ்சு வந்து ரொம்ப வலி வந்து இறுக்கி புடிச்ச மாதிரி ஆயிடும் சுத்தமா மூச்சு விட முடிய முடியாது ரொம்ப மூச்ச மூச்சு வாங்கோம் உடம்ப எல்லாம் ரொம்பல்லாம் வேர்க்கும் கை காலு விரல்லாம் ரொம்ப நடுக்க வந்துரும் அப்புறமா வந்து மூச்சு விடுறதுக்கு வந்து நம்ம வாயால கூட விட முடியாது அப்புறமா வாய எல்லாம் ஆடும் அப்புறமா கண்ணு கூட நம்மளுக்கு மேல போயிடும் ரொம்ப கஷ்டப்படுவோம் அந்த மாதிரி அதுதான் பேனிக் அட்டாக் சொல்லுவாங்க அதே மாதிரி எல்லாமே எனக்கு வந்துச்சு பஸ்ட்டு மூச்சு விட முடியாம அப்புறம் ஒன்னு ஒன்னா வந்தது
என்னங்க இவ்ளோ ரொம்ப சீவியர இருந்திருக்கே உங்களுக்கு எப்படி இரு குக்கிங்க இப்போ
இப்ப பரவாயில்ல ஆனா வந்து அது வந்து நம்ம ஹார்ட் ரிலேட்டடா வராது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதாவது இதய பிரச்சனை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு இதே பிரச்சனை இல்லாம நம்மளுக்கு வந்து இது சொல்லுவாங்கள சைக்காலஜி நம்ம மன ரீதியா அந்த ரீ அதனால ஆஹ் மன ரீதியா இருந்தா உம் ஆமா ஆமா அந்த மன மனரீதியா இருந்தா மட்டும்தான் இந்த அந்த பேனிக் அட்டாக்னே வருமா அது எங்களுக்கு தெரியாது என்னன்னு சும்மா நைட் விட்டு சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு படுத்திருந்தேன் திடீர் நம்ம மூச்சு விட முடியாத மிரி தான் இருந்துட்டே இருந்தது எனக்கு எப்பவுமே நார்மலா இருக்கும் எப்பவுமே பொதுவா மூச்சு விட முடியாது அன்னைக்கு அந்த மாரி மூச்சுட ஓ அப்டிங்களா
ஆமா எனக்கு எப்போ இந்த மாதிரி எப்பயாவது இந்த வந்து எனக்கு வந்து ஏதாவது அதிகமா இந்த மழை காலங்கள்ல எனக்கு வந்து பிரீத் பண்ண முடியாது ரொம்ப சிரமப்படுற மாதிரி நான் பீல் பண்ணுவேன் சளியெல்லாம் ஆனா எதுவும் பிடிக்காது ஆனா எனக்கு என்னவோ நான் ஃபீல் பண்ணுவன் அந்த மாதிரி ஆ் ரொம்ப மூச்சு கஷ்டப்பட்டு மாரி எப்படி
எனக்கு என்னன்னு தெரல ஒரு நாலு அஞ்சு மாசமா அப்படியேதான் இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தேன் வீட்லயும் சொன்னேன் அவங்க வந்து நார்மலா இருக்கும் அப்படின்னு நினைச்சு விட்டுட்டாங்க சரி டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படி படுத்தேன் படுத்தோனா ரொம்ப ஒரு மாதிரி நம்ம கைய யாராவது நம்ம மூக்கல அடைச்சாங்கன்னா இப்படி பிரீத் பண்ண நம அதாவது மூச்சோட ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த மாரி ஆயிடுச்ச சரி எந்திரச்சு உட்கார்ந்துட்டு சொன்னேன் எனக்கு ரொம்ப மூச்சுட முடல கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு தாங்க ஆவி பிடிக்கிறேன் இல்ல ஏதாவது பண்றேன்னு பேசிட்டே இருக்கும்போது அப்படியே ஃபுல்லா மூச்சு அடச்சிருச்சி அப்படியே கத்தி ஆளுவ என்ன பண்ணனே தெரியாம ரொம்ப அழுது அதுவும் ரெண்ர மணிக்கு நைட்டு
ஆஹ்
எனக்கு அப்புறமா பக்கத்து வீட்டுல உள்ளவங்க எல்லாம் கூப்பிட்டா அப்புறமா ஹாஸ் பட்டல் போயிட்டு அங்க போயிட்டு ஆக்சிஜன் மாஸ்க்க வச்சு பிபி செக் பண்ணி இன்ஜெக்ஷன் போட்டு அந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டு வர்றதுக்கு கால ஆறு மணி ஆயிடுச்சு அவங்க டாக்டர் சொல்லிட்டாங்க நீங்க போயிட்டு சைக்காலஜிக தான் பாக்கணும் இதுக்கு வேற எந்த ட்ரீட்மெண்டுமே கிடையாது கவுன்சிலிங் எடுக்கணும் சைக்காலஜிகள் பார்த்தாதான் அவங்க அடுத்த ஸ்டெப் என்னன்னே சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நீங்களும் கொஞ்சம் பாத்துருங்க ரொம்ப மன குழப்பங்கள் பண்ணிக்காதீங்க இதுவோ அதுவோ அப்படின்னு
ஆமா ஆமா இப்ப சொல்றதை பாத்தா அப்படிதான் நீங்க சொல்றீங்க ஆனா கொஞ்சம் பயப்படுற மாதிரிதான் சொல்றீங்க ஆஹ் எனக்கு இடையில கூட எனக்கு மாதிரி கொஞ்ச பிரச்சனையா இருந்துச்சு ந கூட சரி நமக்கு வந்து ஏதோ சளி பிடிச்சிருக்கிறதுன அந்த மாதிரி இருக்கும் அப்படின் சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் போயிட்டு நான் இங்க இப்ப நான் ரெகுலரா பாக்குற ஒருலேடி டாக்டர் தான் அவங்கள்கிட்ட நான்கன்சல் பண்ணுனேன் ஆனா அவங்க வந்துட்டு மெடிசன் எல்லாம் குடுத்தாங்க ஒருவேலை சளி இருக்கலாம் ஒன் மேபி இருக்கலாம் உங்களுக்கு கூட தெரியாம கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க மெடிசன் எலாம் தங்க அப்புறம் நான் எடுத்து எத்துக்கிட்டேன் ஹ்க் இப்போ எனக்கு நான் நல்லா இருக்குறேன் அது நம்ம பாருங்களேன் வீட்ல வீட்லயே நம்ம வந்து வீட்டு வேலையும் பார்க்கணும் பிள்ளைங்களையும் பார்க்கணும் கணவர் பார்க்கணும் மாமியார் பார்க்கணும் மாமனார் பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்டியே நமக்கு நம்மளே அதிக ஒரு இத மைண்ட்ல வந்து கொஞ்சம் தேவ இல்லாத ஒரு இதை ஏத்திக்கிறோமோனு நான் நினைக்கிறேன் சோ அதுதான்ஹ இந்த சமயம் நம்ம தேவ இலாம எடுத்துக்கிறதுனால என்னவோ நமக்கு இந்த மாதிரி இருக்கு
ஆனா வந்து எனக்கு சுமைகள் அப்டின்னு எதுவுமே சொல்றதுக்கு இல்ல ஆனாலும் எனக்கு ஏன் அப்டி வருதுன்னு தெரியல ஏன்னா இப்போ வரக்கும் எனக்கு அந்த மூச்சு விடுற ப்ராப்ளம் இப்பவும் இருக்கதான் இது ஹாஸ்பிடல் இருந்துட்டு அதாவது எல்லாமே முடிச்சி வெளியில வர அந்த ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்ததுக்கு அப்பறத்துல இருந்து எனக்கு மூச்சு விட முடியல அப்டிதான் இருக்கு எனக்கு
அந்த மாதிரி அந்த மாரி நீங்க ஃபீல் பண்றீங்க அது உங்கள மூச்சு விட முடியாத மாதிரி
ஆமா அந்த மாதிரி ஃபீல் பண்றேன் ஆனா வந்து எனக்கு பிபி ரொம்ப லோவ அதாவது பிளட் ப்ரெஷர் சொல்லுவாங்க பிபி பிபி எப்பவுமே எனக்கு லோவாவே தான் இருக்கும் எப்பவாவது திடீர்னு ஹையாகும் எனக்கு எப்பவுமே லோவா இருக்கும் என்னால ஒரு வேல கூட சரியா பாக்க முடியாது இப்ப நான் காலயில எந்திரிச்சேன்னா இப்ப காலையில எந்திரிச்சிட்டேனா எந்திச்சுிட்டேன்னா ஒரு வாட்டி போய் ஏதாவது சமைக்க பேய்ட்டேனா ஒரு வாட்டி சமைக்கிற போதே நான் ஒரு பத்து வாட்டி வந்து பெட்ல வந்து படுத்துட்டு படுத்துட்டு தான் போவேன் ஏன்னா நம்மளுக்கு தல சுத்தும் தல கறக்கம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ரொம்ப சுத் நான் வந்துட்டு வந்து படுத்துட்டு எழும்பிட்டு உட்காந்துட்டு அப்டியே வேத்தூரும் மூச்சுவிட முடியாது அந்த மாரி வந்துட்டு வந்துட்டு வந்துட்டு வந்துட்டு தான் போவேன் சோ நான் அந்த மாதிரி நைச்சு என்ன
இப்போ உங்களுக்கு தல மயக்கம் அந்த காலயில இந்த மயக்கம் சுத்துல் இருக்குங்கிறீங்கல சோ நீங்க காலயில எப் எப்போலுதுமே நீங்க பிரஷ் பண்ணும் போழுது வாமிட் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா
இல்ல இல்ல எனக்கு அப்டி வராது வாமிட்டிங் எல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல முன்னாடிதான் எனக்கு வாமிட் துறோம்
இல்ல இல்ல இப்போ உங்களுக்கு தலை நம்ம இந்த நம்ம டீ காஃபி அதிகமா எடுத்துக்குறதுனால கூட நமக்கு அந்த தல மயக்கம் இருக்கும்
அதான் எனக்கு பித்தம் நீங்க பித்தம் தானே சொல்றீங்க பித்தம் ஆஹ் எனக்கு இருக்கு அதுவும் எனக்கு வந்து எப்புடி பித்தம் இருக்கு னா கிரீன் கலர்ல வாமிட்டு எடு
ஆஹ் அதுதான் அது என்னனா உங்களுக்கு பித்தம் வந்து அதிகமா இரு க்குறதுனால நீங்க அந்த மாரி வாமிட் பண்றீங்க எப்போதுமே நீங்க காலயில எட்டு எந்துருச்சி நீங்க ப்ரஷ் பண்றீங்க இல்லயா அப்போ நீங்களே அதாவது வாமிட் வரலன்னா கூட நீங்களே வந்து உங்க நம்ம கையை விட்டு வாமிட் பண்ணணும் நீங்க ஒரு ஒன் வீக் கன்டினுயூவா நீங்க எடுங்கலே நீங்க அந்த அந்த கிரீன் கலர் அந்த பித்தம் வந்து அது போயி உங்களுக்கு சும்மா நார்மலா ஓ இந்த சளி மாதிரி ஆமா தண்ணி சளி மாரி நமக்கு வாமிட் வரும் ஹாக் சோ நாங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு வாரம் நீங்கள் கண்டினியூவ எடுத்தீங்க நா கட்டாயம் உங்களுக்கு அந்த தல மயக்கம் சுத்தல் இருக்காது ஏன்னா இது எனக்கு இருந்தது இந்த ஒரு இந்த மயக்கம் இத்த வாமிட்டு வந்த அதாவது எனக்கெல்லாம் நல்லா போக்கும் கால இருந்துச்சன்னா எந்திரிக்கனும் கால டயத்துல அப்படி கொஞ பய மய கிடப்பேன் ஏன்னா நான் ரொம்ப டீ சாப்பிடுவேன் அப்ப என எனக்கு ஒருத்தவங்க சொன்னது இது நான் வந்து காலையில் எப்போவுமே எழுந்திரிச்சிட்டு நம்ம ப்ரெஷ் பண்ணும்பொழுது ஒரு ஒன் வீக் போல நீங்க வாமிட் பண்ணுங்க நீங்க வராட்டன்னா கூட நீங்களா இந்த மாரி வாமிட் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க இப்ப வரைக்கும் நான் அத கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கே சொல்ல போனா நான் அத வந்து டெய்லயுே டெய்லயுே பிரஷ் பண்றதுக்கு முன்னாடி நான் மட்டும் இல்ல என்னோட குழந்தைகக்கும் அத நான் பயன்படுத்தி இருக்கேன் அதுங்கந்து பால்லு நான் அப்டின்னக்கா நானே வந்து இந்த பிரஷால கொஞ்சம் இந்த தொண்டரைக்கும் விட்டம்னா ஆட்டோமட்டிக்காக வாமமிட் வரும் நமக்கு
ஆஹ் புரியுது புற அந்த மாதிரி
நான் பிள்ளைங்களையும் வாமிட் எடுக்க விட்டுற நானுமே அந்த மாதிரி நான் வாட் எடுத்துக்கிறேன் அது மாதிரி நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க
ஆஹ் பண்ணி பாக்குறேன் ஆமா ஆமா கரெக் ட்தான் அதுவும் ரொம்ப கரெக்ட் இன்னொன்ன என்ன முக்கியமா வந்து நீங்க குழந்தைங்கல வந்து ரொம்ப அழுதாங்கன்னா மூச்சு இழுத்து அழுவாங்க பாத்த பத்தீங்களா ரொம்ப ஏங்கி அந்த மாரி அழுது ஒரு ஒரு டூ மினிட்க்கு அந்த மாதிரி ரொம்ப இழுத்து இழுத்து அழுதாங்கன்னா கூட நம்மளுக்கு இந்த பேனிக் அட்டாங்கிறது வந்துடுமா இப்ப வந்து அது எல்லாத்துக்குமே நேச்சர் ஆயடுச்ச நம்ம சாப்படுறனால இப்ப அந்த பேனிக் அட்டாக் வந்துச்சுன்னா நம்ம ரொம்ப சேஃபா இருக்கணுமா ஒரு சில டைம் நம்ம ஏங்கிஏங்கி இங்கி எங்கி அளும் போது இதயம் கூட துடிக்குறது நிக்கறது கூட வாய்ப்பு இருக்கு அப்டின்னு எல்லாம் சொல்லி அனுப்புனாங்க அ சோ அது நம்ம என்ன இது நான் வந்து ரொம்ப ஏன் ரொம்ப ஏங்க மூச்சு இழுத்து விட்டு விட்டு அழுதனா ஏன்னா நம்மளுக்கு இப்ப ஒரு ஒரு மூச்சு விட முடியல எனக்கு நான் வந்து ஒரு சாவுபயம்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி உள்ளது போயிட்டு வந்துரும் அப்ப நம்ம யோ நம்ம செத்து போக போறோமோ அப்படின்னு நம்ம பயபடுறப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்ப நம்ம வந்து அழதான் செய்வோம் அந்த மாதிரி அழ கூட மச்ச இழுத்தி இடுத்து நார்மலா நம்ம
ஹ அப்படி கிடையாது நீங்க வந்து ரொம்ப பயப்புடுறீங்க இல்லையா நமக்கு வந்து இப்ப உடம்புக்கு முடியலங்கபதான் நம்மதான் நம்ம தைரியத்தை வர வச்சுக்கணும் நம்ம வந்து ஓகே இந்த நமக்கு எதுவும் அதாவது அது ஒண்ணு ரெண்டாவது வந்து நைட் டயத்தில் நம்ம சாப்பிட சப்பாடு சாப்பிடடுறோம் இல்லையா சோ அதாவது இப்ப நைட் எனக்கு இந்த மாதிரி இப்ப ரீசண்டா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அன்னைக்கு என்னன்னா நான் நைட்டு சாதம் தான் சாப்பிட்டேன் சாதம் சாப்பிட்டா நான் லேட் நைட் சாப்பிட்டேன் ரொம்ப ஒரு ஒம்பது மணிக்கு சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு நான் உடனே ஒரு ஒரு ஒரு ஒன் ஹருகுள்ளே நான் அது ஒரு ஒன்ம்பதரை அந்த டையத்துக்குள்ளே சாப்டுட்டுட்டு நான் பத்து மணிக்கெல்லாம் படுத்துட்டேன் சரா பத்த பதல நைட் எனக்கு வந்து ஒரு பன்னெண்டு மணில்லாம் என்னன்னா நீங்க சொல்ற அத்தனை சிம்டம்ஸ் எனக்கு வந்துச்சி பாருங்க அதாவது கை கால்ல்லாம் வேர்த்து இத்தனைக்கும் ஏசிக்குள்ள தான் பத்துருக்கோம் ஏசிய தாண்டி என் உடம்பு பயங்கரமா வேக்குது என்னால பிரீத் பண்ண முடியல முடிச்ச விட முடியல நான் எனக்கு மூச்சுட முடியல அப்படின்னு தை வந்துட்டு எங்க வீட்டுக்காரன் கிட்ட சொல்ற எனக்கு என்னன்ன அந்த ரூமை விட்டு வெளியில வரணும் அந்த ரூமுக்குள்ள போட்டு ஆஹ் இந்த ரூமுக்குள்ள போட்டு யார அமுற மாதிரி அந்த மாதிரி என் மேல யார உட்காருர மாதிரி இருக்கு நா ரூம்மை விட்டு வெளியில போகணும் வெளில போகணும்னு சொல்லிட்டு
வெளியிலயே போக முடியல அதை நம்ம எலும்பி போக கூட முடியல அந்த நேரத்துல
என்னுடைய வீட்டுக்காரங்க கூட நான் விஷயம் என்னன்றத நான் சொல்லிட்டேன் சோ அவங்க வந்து உடனே டக்குன்னு அழிச்சிட்டு மாடிக்கு வந்துட்டாங்க மாடிக்கு வர கொஞ்சம் காத்தோட்டமா ஃப்ரீயா இருந்தோம் சோ இது என்ன நம்ம சாப்பிட்டு உடனே படு இருறதுனால கூட அந்த ஜீரணம் ஆகாம இருக்கிறதுனால கூட இந்த மாதிரி பிரச்சனை வருமா அ நா லேட் நைட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னா கூட ஜீரகா தண்ணிய போட்டு நல்லா கொதிக்க வச்சு வெது வெதுன்னு தண்ணி கொஞ்சம் குடிச்சுட்டு பாடுங்க
ஆஹ சரி ச சரி கண்டிப்பா அத நான் ட்ரை பண்றேன் அப்ப தான் வந்து நம்மளயே நம்ம குடும்பத்தை எல்லாருமே பாக்க முடியும்
ஆமா கண்டிப்பா தெரியும் உடம்ப பாத்துக்கோங்க
ஆ ஓகே நீங்களும் பாத்துக்கோங்க எதுவும் தப்ப எடுத்துக்காதீங்க ஆ சரிங்க பாய் நன்றி நன்றி